ஹலோ
ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க டேய் ஒரு விஷியம் கேட்கணு நீ சோசியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்றீங்களா டெய்லி ஏ கேக்குறேன்னா நா லேட்டா ஃபீல் பண்றே ஃபோன் எடுத் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் அடுத்து விட முடியல அவர்ஸ் பாஸ் ஆகுது நோட்டீஸ் ஆகுது நீ எப்படி மேனேஜ் பண்ற எனக்கு தெரியல
ஐயோ அது கூட அது நானு நா கூட ஃபேஸ் பண்றேன்டா ஆனஸ் கி சோஷியல் மீடியா யூஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மார்னிங்ஸ் கண்ண தொறந்தாலே அ எப்படி சொல்றது ஃபஸ்ட் திங் போன் தா எடுக்குறனே அது இன்ஸ்டாகிராமல்ல ஸ்கோல் ஸ்க்ரோல் பண்ணுவே நைட்டுல படுக்கும் போது போன் படுக்க போனாலு போன் வச்சுதா நா ரீல்ஸ் பாத்துட்டு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி ஆயிடு ஸ்கிரீன் டைம் செக் பண்ணுவே டெய்லி பைவ் டு சிக்ஸ் ஹர்ஸ் சோஷி வெச்சிருக்க முடியாது பே வேஸ்ட் ஆகுது அத பாத்த சாக் ஆகுது எனக்கு பட் நெக்ஸ்ட் டே சேம் அதேதா நா பண்ணிட்டு இருப்போ உங்களுக்கு என்ன பிளாட்ஃபாம் மோஸ்டா யூஸ் பண்ற
இன்ஸ்டாக்ராம் அண் யூடூப் மெயின்லி இன்ஸ்டாக்ராம்ல ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சே ஒரு ரீல் முடிஞ்சா நெக்ஸ்ட் ரீல் ஆட்டோமேட்டிக்கா வருது ஸ்கோர் பண்ணிட்டா இருப்பேன் யூடுப்லல் ஒரு வீடியோ பாக்க உட்காந்தா சஜஸ்ட் வீடியோ பாத்து பாத்து டைம் வேஸ்ட் ஆகுது தீஸ் எப்ஸ் ஆர் டிஸ்சைன் கீப் எஸ் ஊக்குடுடா அல்காரிதம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்கு மேட்ச் கன்டன் ஷோ பண்ணிட்டே இருக்காங்க விடு மாற்றோ நீ வாட்ஸ் அப் யூஸ் பண்ணுறீங்களா ஆர் மோஸ்ட் இன்ஸ்டாகிராம்
ஓ வாட்ஸ்அப்புல் வால்ஸ்அப் வந்து டிஃப்ரெண்டா எல்லாமே அது கம்னி கம்யூனிகேஷன் டூல் நெசசரியா இருக்கு பட் இன்ஸ்டாக்ராம் ஸ்நாப்சாட் யூட்யூப் அதெல்லா என்டர்டயன்மெண்ட் அண்ட் டைம் பாஸ்க்கு தா வாட்ஸ்அப்ல ஆக்சுவல யூஸ்புல் கான்வர்சேஷன் இருக்கு ச் ஆகு இன்ஸ்டாகிராம்ல மோஸ்ட்லி ரேண்டம் ரீல்ஸ் பீப்பிள்ஸ் ஃபோட்டோஸ் ஸ்டோரீஸ் அத பாத்துட்டு டைம் வேஸ்ட் பண்றே நானு பட் விட முடியல ஏன்னா ஒன்னு தெரியு ஒரு ரீல் பன்னியா இருக்கு நெக்ஸ்ட் ரீல் எமோஷன் லா இருக்கு நெக்ஸ்ட் ரீல் இன்ஃபர்மேஷனலா இருக்கு வெரைட்டி இருக்காது அதலையே பிரைன் போர் ஆகாது சோ கண்டினியூ பண்ணிட்டே இ இருப்பே
எக்ஸாக்ட்லி வெரைட்டி தா த ரியல் டிரப் ஒரு டைப் கான்டென்ட் மாத்துரோ இருந்தா போர் ஆகு ஸ்கிப் பண்ணுவோ பட் மிக்ஸ்டு கண்டென்ட் வரும்போது காமெடி மோட்டிவேஷன் குக்கிங் ட்ராவல் நியூஸ் எல்லாமே ஒரு ப்ளேஸ்ல இருக்கு பிரைன் ஆல்வேஸ் க்யூரியஸாக இருக்கு நெக்ஸ்ட்டு என்ன வருன்னு அதுதா டாமினேட் ஹிட் ஒரு ரீல் பாத்தா சாட்டிஸ்பைட் ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட்டு ஒன்ன பாக்க இருக்கும்போது பீல் வருது அந்த லூப்ல மாட்டிக்கிறோ நீ ஏதாவது ட்ரை பண்ணீங்களா பிரேக் எடுக்க
ட்ரை பண்ணினேண்டா ஒரு வீக் இன்ஸ்டாக்ராம் டெலிட் பண்ணுன ஃபோன்ல இந்து பஸ்ட் டூ டேஸ் ரொம்ப ரெஸ் பிளஸ்சா இருந்துச்சி போடா பீல் ஆகுது ஃபோன் எடுத்தா ஆப் இல்ல என்ன பண்ணுவது தெரில தேர்ட் டே கொஞ்ச பெட்டரா இருந்துச்சு ஃபோர்த்து டே ஃப்ரம் பிப்து டே ஆக்சுவலா ப்ரொடக்டிவா இருந்துச்சு புக்ஸ் படிச்சா வாக் போனே ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்பர்லி பேஸ்னே தட் வீக்ல ரியலைஸ் பண்ணு சோசியல் மீடியா இல்லாம லைஃபு இருக்கு ஆக்சுவலி பெட்டரா இருந்துச்சு பட் ஒன் வீக் முடிஞ்ச மேலே ரீ இன்ஸ்டால் பண்ட்டே
அதுதா ப்ராப்ளம்டா டெலீட் பண்ணுவோ கொஞ்ச டேஸ் பெட்டரா இருக்கு பட் பேக்அப் வரும்போது வீல் பவர் அலோன் ஒர்க் அ அவுட் ஆகுது ஆப் இட் செல்ப் டிசைன் பண்ணவே ரிட்டர்ன் யூசர்க்கு நியூ கண்டன் ரெடியா வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோ நீ அப்போ டெலிடிட் பண்ணிட்டு போன மேல என்ன கன்டன்ட் மிஸ்ன்னு பண்ணேன்னு ஃபோம் பீல் வருது ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் மிஸ் ஆகுது ஃப்ரண்ட்ஸ் தெரியாது கன்வர்சேஷன்ல இன்வால்வ் ஆக முடியாது தட்ஸ் ஸ்டில் வி ஹேஸ் பேக்
எஃப் ஓ எம் ஓனு ஒண்ணு தெரியுமா ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் அது ரியலா இருக்கும்டா லைக் குரூப்ல எவ்ரி ஒன் ஒரு மீம் ஷேர் பண்ணுவாங்க நா பாக்கலனா கான்வர்சேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது திரெண்டிங் டாபிக் தெரியலன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆக்வர்டா ஃபீல் ஆகு சோஷ் தி மீடியா இப்ப வந்து சோசியல் கரன்சி மாதிரி ஆகிருச்சி யூஸ் பண்ணலனா சோஷி சொசைட்டில பிஹைண்ட்ட ஃபீல் ஆகுது பட் சீரியஸ்லி திங்க் பண்ணுவும் போது நீ ஆக்சுவலி மிஸ் பண்ணுவது ரியல் லைஃப்ல இருக்க ஆர் ஜஸ்ட் விர்ச்சுவல் கண்டடென்டா ரியலா மிஸ் பண்ணுவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேமிலி கனெக்ஷன் அது ஃபோன் கால்ல ஆர் மீட் அப்ல மீட் அப்ல பாசிபிளா இருக்கு
வேல் செய்டா பட் சோசியல் மீடியா பாசிட்டிவிட்டியு இருக்கு ரைட் கம்ப்ளீ்ட்லி நெகட்டிவ் இல்ல இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டா கெடக்குது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலா ஸ்மால் பிசினஸ் ப்ராம்ப் பண்ணலா ஆர்ட்டிஸ்ட் ஷோ கேஸ் பண்ணலா அது இல்லாம தெனே பண்ணவே மு ரியாது நா கூட யூடியூப்ல கோடிங் டூட்டோரியல் பாத்து கொஞ்ச லர்ன் பண்ணிட்டே இன்ஷ் இன்ஸ்டாகிராம்ல மோட்டிவேஷன் பேஜ் ஃபாலோ பண்ற குட் வேர்ட்ஸ் குட் கன்டென்ட்ஸ்லா இருக்கு ப்ராப்ளம் கண்டன்ட் இல்ல ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ற வேல தா இருக்கு சோ அதுதா
ஆமாண்டா கரெக்டு தா சோசியல் மீடியா வந்து ஒரு டூல் மாதிரி லைக் அ நைஃப் மாதிரி நைஃப சாப்பாட சமைக்க யூஸ் பண்ணுவோ இல்ல நா யூஸ் ப யூஸ் ஃபுல்லா இருக்கு அதே நைஃப மிஸ்யூஸ் பண்ணுவோ நா டேஞ்சரஸு சேமே சோசியல் மீடியா தா இன்டென்ஷன் னே யூஸ் பண்ணோனா ரொம்ப பவர்ஃபுல் டூல் பட் மைண்டஸ்லி ஸ்க்ரோல் பண்ணுவோம்னா டைம் வேஸ்டு அதுதா டிப்ரென்ஸ்சு இப்ப நம்ம வந்து நம கோடி கோடிங் டு ட்டோரியல் ஸ்கில்ஸ் லேர்னிங் அது மாரி நம்ம பாத்தா அ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுவே நம்ம வந்து அ தேவையில்லாத மாரி பா அ ஒரு தேவையில்லாம போகுதுன்னு வச்சுக்கோ அப்டியே பாட்டுக்கிட்டு ரீல்ஸ்ல்லா பாத்து ன்னா மூணு ஆறு அப்டியே வேஸ்ட்டா போவு அது எல்லாமே வேஸ்ட் தா சோ நமக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா
பவுண்ட்ரி பற்றி சொன்னா ஸ்க்ரீன் டைம் லிமிட் செட் பண்ணுவது ஒர்க் அவுட் ஆகுமா ஃபோன் செட்டிங்ஸ்ல ஆப் டைமர வச்சு கொச்சு இன்ஸ்டாகிராம் தேர்ட்டி மினிட்ஸ் லிமிட் வச்சு பாத்தேன் டைமர் அரிக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வருது பட் ஓவரைடு ஆப்ஷன் இருக்கு அத கிளிக் பண்ணிட்டா கன்டினியூஸ் பண்ணிடுவ சோ லிமிட் செட் பண்றது டெக்னிக்கலி ஃபாசிபல் பட் ஃபாலோ பண்ணது நம்ம கையில தா இருக்கு நீ சொல்ற மாரி அது நம்ம ரொம்ப நேரோ பாக்கறது மைண்ட்லெஸ் தா சோ பவுண்ட்ரி பிக்ஸ் பண்றது நம்ம கைல தா இருக்கு நீ சொல்றது கரெக்ட தாண்டா எப்டி இருந்தாலு நம்ம பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிதா நம்ம பாத்துக்கணு
ஆ அதுதா ரியல் ப்ராப்ளமேடா ஃபீச்சர்ஸ் இருக்கும் பட் வில் பவர் ஃபாலோ பண்ணனும் நான் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ட்ரை பண்ண ஃபோன பெட்ரூம்ல வைக்காம லிவிங் ரூம்ல சார்ஜ் போட்டு வச்சுருவ நைட்டு ஃபுல்லா பெட்ரூம்ல ஃபோன் இல்லாம படுத்து வேன் போது ஆட்டோமேட்டிக்கா இயர்லி ஸ்லீப் வருது சீக்கமா எழுந்துப்பே மார்னிங்ல ஃபோன் செக்குப செக் பண்ணாம எழுந்தருவ அத கொஞ்சோ வீக்ஸ்ல ட்ரை பண்ணின ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு என்னோட அப்புறோ என்னோட தூக் நேரோலா ரொம்ப நேரோ நா தூங்கினே அப்றம் மார்னிங் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சு இந்த ஸ்மால் ஹேபிடல்லா டெய்லி கொஞ்ச கொஞ்சமா நம்ம சேஞ்ச் பண்ணாலே அது ஒரு நாளைக்கு நமக்கு பெரிய விளைவு கொடுக்கு அதுதா
ரொம்ப வருதுட ஹானஸ்ட்டா சம்ஒன் யூரோப் ட்ரிப் போயிருக்காங்க சம்ஒன் நியூ பைக் வாங்கியிருக்காங்க சம்ஒன் இன்டன்ஷிப் கெட் பண்ணிருக்காங்க அதெல்லா பாத்து நா என்ன பண்றே லைஃப்ல என்னன்னு பீல் ஆகுது பட் டேட்டாரியலைஸ் பண்ணே சோசியல் மீடியால ஹ ரீட் ஜெனி லைஃப் பட் பீப்பிள் பெஸ்ட் மூமெண்ட் மாத்திர போஸ்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஸ்டரகுள் பேட் டேஸ் ஃபெய்லு அத போஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல சோ நம்ம கம் பிரிப்பர் பண்றது ஒரு ஃபுள் லைஃப்ரஸஸ் பெஸ்ட் மூமெண்ட் தட்ஸ் அன்ஃபேர் கம்பரிஷன் அத ரியல்ஐஸ் பண்ணுவோ போது கம்பரிசன் ஃபீல் கொஞ்சோ ரெடியூஸ் ஆகுது நீ என்ன சொல்ற அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ல
ஆ அது ரொம்ப வருதுடா ஆனஸ்ட்லி சம்ஒன் இப்ப ஹூயுரோப் ட்ரிப்லா போய் போய் போட்டு இருக்காங்க சம்ஒன் நியூ பைக் வாங்கிருக்காங்க அ சம்ஒன் இன்டன்ஷிப் வாங்கதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாம் பாத்து நா ஏ என்ன பண்றே லைஃப்லன்னு ஃபீல் ஆகுது பட் லேட் அப்பறமா தா நா ரியலைஸ் பண்ணே சோசியல் மீடியா வந்து ஒரு ஹைலைட் ரியல்டா நாட் இன் ரியல் லைஃப பீபிள் பெஸ்ட் மூமெண்ட்ட மாத்ரம் போஸ்ட் பண்ணுவாங்க அப்புறோ ஸ்ட்ரகிள்ஸ்சு பேட் டேஸ் ஃபெய்லியர் அத போஸ்ட் பண்ணுவாங்க இல்ல சோ நம்ம கம்பேர் பண்றது ஒரு ஃபுல் லைஃப் வெசஸ் தே பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தட் அன்ஃபேர் கம்பரீஷன் அத ரியலைஸ் பண்ணும்போது கம்பரிஷன் ஃபீல் ஆகு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகு நமக்கு
அது ரொம்ப இம்பார்ட்டன் பயண்ட்ரா எவ்ரி ஒன் கரப்ட்ஸ் தே பில்ட் பெஸ்ட் போட்டோஸ் இருக் அவங்க ஃபில்டர் போடுறவங்க கேப்ஷன் பிளான் பண்றவங்க ரியாலிட்டி ஷோ பண்றவங்கன்னு இல்ல பட் பாக்ற நம்ம ரீல் கம்பேர் பண்ணிடுவோ மெண்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகு அண்ணஸ் செல்ஃப் டவுட் இன்னி குவன்ஸ் பீலிங் வருது எஸ்பஷலி யங்கர்ஸ் அண்ட் டீனேஜ்கு அது மோர் இம்பேட் இருக்கு ரிசர்ச் எல்லா சொல்லிட்டு இருக்கு இருக்கும் ஹெவி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க டிப்ரஷன் அன் நெக் மர்கக்கு இது பண்ணு சோ நம்ம அத யூஸ் பண்ண கூடாது நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இல்ல நம் வெளிய வந்து நம்ளோட ரியல் லைஃப்ல நம்ம கான்ஸ்டிரெட் பண்ணி நம்ம போக்கஸ் பண்ணி போக ஆரம்பிக்கணு ஏனா எஸ்பெஷலி யங்கர்ஸ்கக்கு சரி டீனேஜஸ்கக்கும் சரி அது ரொம்ப முக்கியமானது நீ என்ன நனைக்கிற ஸ்கிரீன் டைம ரெடியூஸ் பண்றதுதா ரொம்ப இம்பார்டண்ட்
ஆமா அந்த ரிசர்ச்ல்லா நெஜமாலே உண்ம தா டீனேஜர்ஸ்க்கல்லா எஸ்பெஷலி ஸ்கூல் ஏஜ்ல வலிடேஷன் கேக் றது நார்மல் பட் சோசியல் மீடியால்ல லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பேஸ்ட் ஆன் வேலிடேஷன் கேக்குறாங்க போஸ்ட் பண்ணுவோ லைக்ஸ் வந்தா ஹாப்பி லைக்ஸ் வரலனா சேடு செல்ப்லைக்ஸ் தா மெஷர் பண்ணுவாங்க தட்ஸ் டேஞ்சரஸ் ரொம்ப நமக் இந்த ஜென்ரேஷனுக்கு கூட அஃபெக்ட் ஆகுது போஸ்ட் பண்ணுவம் போது ச கான்சியஸ்லி பீப்பிள் என்ன திங்க் பண்ணுவான வரி ஆகுது தட்ஸ்ஒய் கா சம் பீப்புல் டெலீட் தெ போஸ்ட் அஸ் தோ டோன்ட் கேடு எ ஆஃப் லைக்ஸ் சோ விச் இஸ் சீரியஸ்லி சேடு சரி ஓகே இது நம் புவ இது பேய பத்தி பேசினது போதுன்னு நா நனைக்கிற
ஆமாண்டா நாம நெக்ஸ்ட் டே இது பண்ணி பாந்துக்கலா என்னா சொல்ற
செரி செரி ஓகே ஓகே போதும் போதும் போதும் போது நம்ம வந்து இன்னொரு கால்ல கூட பேசலா பாய்னா ம் பாய் பா பா